ம் ஹலோ கேக்துங்ளா
வணக்கம் தோழர்
ஹலோ ஹலோ கேக்துங்கலா டோ
கேக்குது கேக்குதுங்க நீங்க சாப்ப
ஹலோ
க்குதுங்களாண்ணா
ஹலோ கேக்குதுங்களா
எனக்கு கேக்குதுங்க உங்களுக்கு கேக்குதுங்ளா
ஹலோ
ஹலோ கேக்குதுங்க பேசுங்க
ஐய்யய்யய் அ சொல்லுங்க சாப்பிட்டீங்களா அ ஆ ஓகே ஓகே சாப்பிட்டீங்களா கேக்குது கேக்குது கேக்குது கேக்குது நல்லா கேக்குது ஆ சாப்ட்ட நானு சாப்ட்ட என்னா சாப்டிங்க
சேர் சேர் நா வந்து பருப் பருப்பு கீர சாம்பாரு பொரியல் வந்து பீன்ஸ் பொரியல்
ஓகே ஓகே
நீங்க என்ன சாப்டீங்க
ஏங்க ரயனன நானா பிரிஞ்ச்சி சாப்ட்ட
அப்டிங்களா செரி செரி செரி செரி
ம்
அப்புறமே என்ன ஆச்சு நான் வீட்லதான் இருக்கேன் நீங்க
நான் நா காலேஜ் முடிச்சுட்டு வீட்ல‌தான் இருக்கேன் இப்பதான் காலேஜ் மு
வீட்ல டைம் முடிஞ்சிருச்சிங்களா காலேஜ் டைமு
இல்ல இல்ல காலேஜ் முடிச்சுட்டேன் ஃபஸ்ட் டிகிரி யூ ஜி மு அ முடிச்சிட்ட
அப்போ வேல தேடிட்டு இருக்கீங்களா
ஆமா வேல தேடிட்டு இருக்கேன்
ஓ சேர் சேர் சேரி சொல்லுங்க அவுங்க நான் வீட்ல தான் இருக்கேன் உங்களுடைய கல்லூரி இதெல்லாம் எப்டி இருக்கு
கல்லூரி க நான் படிச்ச கல்லூரி க கல்லூரி வந்து கொஞ்சோ ஓகே அந்த மாதிரி காலேஜ் தான் அந்த அளவுக்கு பில்டப்லா இருக்காது
ஆ ஆ ஆ
ஓகேவா இருக்கும் ஆவரேஜ் தான் ஆவரேஜ் ஆன ஒரு காலேஜ்
ஆமா அப்போ உங்களுக்கு நண்பர்கள் நறையா இருப்பாருங்க இல்லலைங்களா அந்த நண்பர்களுடைய து நீங்க எல்லாம் என்ஜாய் பண்ண அ சே அ எப்டி எ சுற்றுல்லலாம் போய்ருப்பீங்க
ஆ ஆமாம்மா பசங்க கூட வந்து எப்பவுமே வந்து ஜாலியா தான் இருக்கும் காலேஜனா வேஸ்தா கரெக்ட் தான் பசங்க கூட இருக்கும்போது ஜாலியா இருக்கும்
சேர் சேர் சேரி
ஆ ட்ரிப் வந்து போய்ருக்கோ ஆனா காலேஜ் பசங்க கூட அவ்ளோவா ட்ரிப் போனது இல்ல
ஓ சேர் சேர் சேரி
இந்த ஏரியா பசங்க கூட எல்லாம் போய்ருக்கோம்
அப்டிங்களா சேர் சேரி
ஒ
அ அந்த மாரி எங்கே நறைய இடம் போயிருக்கீங்க ரொம்போ ஓ புடிச்ச இடத்துக்கே ஒரு நறையா ஒரு இடம் புடிச்சிருச்சுன்னா எந்த இடத்துக்கு போனாலுமே அந்த இடத்துக்கு போனாதான் கொஞ்சோ ஒரு திருப்தியா இருக்கும் இல்லைங்களா அந்த மாரி எடம் எவே இரு
இது வந்து இது பெங்களூர் வொண்டர்லா
ஆ சேர் சேர் செரிங்க ஆ செரிங்க
அங்க ரெண்டு தட போயிருக்க
சுற்றுலா தள இல்லைங்ளா
ஆமா ஆமா
சேர் சேர் செரி அங்க போனா எத்தன டைம் போனாலு சலிக்காது
ஆமா அங்க ஜாலியா இருக்கு எத்தன டைம் போனாலு சலிக்கவே சலிக்காது
ம் ம் எப் அப்டிங்ளா அங்க எத்தன மணி நேரம் நீங்க செலவழிச்சிருக்கீங்க
எத்தன மண் நேரமா ஒரு நாள் ஃபுல்லா
ஒரு நாள் ஃபுல்லா ஆ சேர் செரி
ஃபஸ்ட்ல ஒரு பத்து மணி அங்க பதினொன்று பதினொரு மணி ஒரு மநோரோ ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் வரை அவ்ளதா
அப்டிங்ளா நறைய அதுல நறைய தண்ணீர் சம்பந்தப்பட்ட நறைய விளையாட்டுகள் இருக்கும் இல்லைங்ளா அது அது எது உங்களுக்கு ரொம்ப புடிக்கு இல்லன்ன அந்த ராட்சஷ ராட்டனோ அந்த மாரிலா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்ளா
எனக்கு வந்து எது ரொம்ப புடிக்குனா
ம்
ஆ ரோலர் கோஸ்டர் ஆ
ஓ செர் செர் செரி
ஒரு மாரி வளஞ்சி வளஞ்சி போற மாரியே இருக்கு ஐ ஐட்ல அது எனக் ரொம்ப புடிக்கு அப்ற வந்து அந்த ரவுண்டா ஒண்ணு இருக்கு அது பேர் தெர்ல கரெக்டா
ம் ம் ம்
அது நல்லாருக்கு எல்லாமே அங்க நல்லாதா இருக்கு ஆமா காட்டு எல்லாமே நல்லாதா இருக்கு அங்க
அங்க என்ன சின்ன சின்ன நீர் வீழ்ச்சி எல்லா உள்ளியே இது பண்ணி வச்சிருப் பாங்ளா எப்டிங்க செட் பண்ணி வச்சிருப்பாங்க செர் செர் செரி ஆ ஆ
ஆ அங் குளிப்பாங்க நறைய பேர் டேன்ஸ்லா ஆடுவாங்
ஆ ஆ ஆ ரொம்போ ஜி ஜாலியா இருந்திருக்கு இல்லீங்ளா
ஆமா மா ஜாலியா தா இருக்கு
ம் எப்டி நீங்க வந்து வெளியில வந்து சாப்பிடுவீங்ளா இல்ல அங்கியே சா லன்ச் எல்லா சாப்புடு
இல்ல அங்கியே இருக்கு பட் நம்ம தமிழ்நாடு ஃபுட் மாரி அங்க இரு க்காது அது கொஞ்சோ டிஃப்ரெண்டா இருக்கு அதா வந்து அங்கே தா சாப்புடுவோ வேற வெளிய வந்தம்னா வெளிய வந்து லாங்கா தா போணு ரொம்ப லாங் போணு
ஆ ஆ ஆ
அப்டி போன்னாலு வெளிய விட மாட்டாங்க ஒன்ஸ் உள்ள வன்ட்டா உள்ளதா ரிட்டன் போய்ட்டு வர முடியாது ஆமா ஆமா வெளிய போவ புதுசா திரும்ப
சேர் சேர் செரி அப்புற உங் வீட்ல எல்லா எல்லாரு நல்லா ருக்காங்ளா
ஆ வீட்ல எல்லாரு நல்லா தா இருக்காங்க
ம் வீட்ல எத்தன பேரு உங்குளுக்கு உங்க கூட இருக்கிறவங்க ம் செரி செரி செரி தங்கச்சி இப்ப படிக்கிறாங்களா
ஆ அவங்க ஸ்கூல் படிக்கறாங்க லெவன்த்
சேரி சேரி சேரி சேரி ஆ தங்கச் கச்சி கூட வந்து ரொம்ப சண்ட போடுவீங்களா இல்ல வந்து எப்டி உங்குளுடைய உறவு முறைகள் ஆ ஜாலியா இருக்குங்களா
ஒரு சில டைம் ஜாலியா இருக்கு ஒரு சில டைம் கொஞ்சோ க கடுப்பாவு
ஆமா இப்ப வந்து நீங்க வீட்ல இருக்கீங்க பாப்பா வந்து ஸ்கூல் போய்ட் டாங்க பள்ளிக்கு அவுங்க இல்லாத மோது அவுங்ள எவ்வள வந்து நீங்க வந்து மிஸ் பண்றீங்க
அவ்ளவால்லா மிஸ் பண்ண மாட்டே ஃபோன் இருக்குனால அவ்ளவா தெரியாது
ஆ சேர் சேர் சேர் செரி அப் அப்றோ வந்து தங்கச்சிக்கு புடிச்சமானதெல்லா நீங்க சுற்றுலா போம்மோதெல்லா வாங்கி குடுத்துருக்கீங்களா
ஆ நா எப்பமே எங்க போனாலு ஏதாச்சு ஒன்னு வாங்கிட்டு தா வாங்குவே கண்டிப்பா
ம் அப்டி தங்கச்சிக்கு ரொம்ப புடிச்சது என்ன விஷயோ வாங்கி குடுத்துருக்கீங்க
மோஸ்ட்டா வந்து என்ன வாங்குவேனா கம்மல்தா வாங்குவே இயரிங்ஸ்தா வாங்குவே
ஆ
அதா அது இல்லன்னா வந்து இந்த இது வளையல் அந்த மாரி அதுதா மோஸ்ட்டா வாங்குவே
ஏன்னா பெண்கள்க்கு புடிச்சமானது தானே எவ்வளோதா வளையல் மணி வச்சிருந்தாலு அண்ணே வாங்கி கிட்டு வந்து குடுக்கறது அது ஒரு தனிப்பட்ட இன்பம் இல்லிங்ளா
ஆ ஆமாம்மா
அத ரொம்ப பத்தரப்படுத்தி வச்சிக்குவாங்க
ஆமா ஆமா
ஏன்னா எனக்கு அண்ணே இருக்காங்க நானு அண்ணே மட்டுந்தா இங்க வீட் ல ஆ அண்ணா வந்து ராணுவத்துல இருந்தாங்க வருஷத்துக்கு ஒரு டைம் தா வருவாங்க இல்லன்னா ஆறு மாசத்துக்கு ஒரு டைம் வருவாங்க
வரும்போது எதா பெருசா வாங்கின்னு வருவாங்களா
இப்ப வாங்கிட்டு வருவாங்க ஏன்னா அந்த குளுர் பிரதேசத்துல இருந்துல்லா வரும்போது ஜம்மு காஷ்மீர்ல அந்த ஆமா அங்க வந்து ஊட் டி அது சாரி ஆப்பிள் எல்லா ரொம்ப நல்லா இருக்கு ஆ அது அவ அப்படியே கூட கணக்குல வாங்கிட்டு வருவாங்க அதே மாரி வந் து இந்த பாதாமு அந்த நட்ஸுங்க வகையல்லா நெறையா வாங்கிட்டு வருங்க ஆமா உலர்த்த ஆ ஆ உலர்த்த திராட்சை அதெல்லாமே நெறையா கெடைக்கு அதெல்லா வாங்கிட்டு வருவாங்க எய் ஆமா ஆமா ட்ரை ஃப்ரூட் நட்ஸ் நெறையா வாங்கிட்டு வருவாங்க அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக் கியூ அண்ணாக்கு தெரிஞ்சு என எனக்காக வாங்கிட்டு வந்து வர்றது வந்து இங் க கோயம்புத்தூர்ல வந்து ட்ரெயின் இறங்குன ஒடனே ஆ ட்ரெயின் இல்லன்னா பிளைட்ல வருவாங்க இறங்குன ஒன்ன அன்னப்பூர்ணால அங்க போயி இந்த மைசூரு பாக்கு அது ரொம்ப புடிக்கு எனக்கு அது அந்த நெய்யிலயே செய்வாங்க இல்லைங்களா
ஆமா ஒரு ஒருஸ் எதோர்ஸ் எதோ ஒரு எத்துல வந்து அந்த அ மைசூர் பாக்கு வந்து ஃபேமஸ்.
ஆமா அது வந்து அப்போ அது வாங்கிட் டு வந்துட்டு நா இல்லன்னா கூட எனக்குன்னு எடுத்து அது தனியா ஒரு டப்பாலயோ இல்ல எதோ ஒரு எடத்துல வெச்சி அவ யாருக்குமே தெரியாத மாரி வெச்சு குடுப்பாங்க. அ‌ ஆயா அதனால வந்து எ அண்ணா எங்க போனாலு செரி அ க அந்த அந்த விஷ்யத்த மட்டு மறக்கவே மாட்டாரு. எங்க போனாலு ஒரு அ முக்கியமான அந்த அ ஸ்வீப்பு பழ இது இனிப்பு வகைகெல்லா வாங்கிட்டு வந்துருவாங்க. நீங்க எப்பிடி இனிப் பெல்லா விரும்பி சாப்புடுவிங்களா?
ஸ்வீட்டு வந்து அவ்ளவா நா சாட மாட்டே இதம்மொ சாப்டுவே இந்த பால் கோவாலியே வந்து கொஞ்சோ ஹைய் குவால்ட்டியான பால்கோவாருக்கும் பாத்திங்ளா? பழாக்கா அ அது எங்ககி எங்க கைக் எங்க கிட்டியே இருக்கு அது எங்க எங்ளோட தோட்டத்துலியே இருக்குது.
ஓ இல்லல்ல கலாக்கானுன்ற ஒருவ ஸ்வீ இது இனிப்பு வகை. அது வந்து அந்த பாதாம்லியே செய்வாங்க அந்த பாதா இது சொல்லுவாங்க ஆ ஆமா ஆமா. அதுவு நல்லாருக்கு. நல்லா இருக்கும் அது நீங்க நீ பேங்ளூர் போனேன் சொன்னீங்க இல்லையா? அங்க வந்து க க் ஆமா அது கலாக்கான்தா சொல்லுவாங்க. ய வ் நம்போ ஆமா ஆமா ஃபுல்லாவே அது பா அந்த பாதாம் இதுவோடதா இருக்கு பால்கோவா மாரி.
ஓ ஓகே.
அ ரொம்ப அருமையாருக்கு.
ஓகே ஓகே எனுக்கு வந்து இந்த நம்ப பேக்கிரி அந்மாரி எத்துல்லா இருக்குல்ல ஒரு மாரி அது வந்து வாயில பட்டொனே காரையா மாரிருக்கும் பரோ. பால்க் கோவா அந்த மாரி பால்க்கா புடிக்கு அப்றோ ரசகுல்லா ரொம்ப புடிக்கு.
காஜு கத்திரி ரொம்ப புடிக்குங்ளா?
காஜு கத்திரி கேள்விப்பட்ட மாரிக்கி ஆனா அது சாப்ட்ருப்பே அது பேர் தெர்ல.
மு வெறு முந்திரி பருப்பால மட்டுந்தா செய்வாங்க அது டைமண் மாரி இருக்கு. ஆமா அதுல அந்து சில்வரு பேப் வெள்ளி இதல் போட்டு ஆம்மாம்மா. அது ரொம்போ வெலையே உயர்ந்தது இல்லைங்ளா ஆனா வ என்ன எட் நூர்ருபா என்னமோ இருக்கு ஜாஸ்தி வெலதா ஆனா நல்லாரு க்கு அது அது ஒண்ணுதா நீங்க சொல்ற மாரி வாய்ல போட்ட ஒனே அப்டியே ட்டுஸ் போறதுந் தெரியாது. அந்த சுவ அந்த டேஸ்ட்டு சுவை வந்து அப்பிடியே நாக்ல இருக்கு இல்லிங்ளா.
ஆம்மாமா.
அந்த மாரி நீங்க உங்க தங்கச்சிக்கி உங்க சகோதரிக்கி என்ன வாங்கி குடுத்துருக்கீங்க?
ஸ்வீட்லா வந்து நா அவ்ளவா வீட்டுக்கு வாங்க மாட்டே எங்னா போனா கூட ஆ ஊட்டி வ ஒர் டைம் அந்த ஊட்டி கொடைக்கானல் போனே ஒர் டைம் வந்து அப்போ நா அங்கிந்து ஊட்டி சாக்லேட் வாங்குனே.
ஆ நல்லா இருக்ககோ ஆமா ஓம் மேடு சா வீட்டுல இருந்தே தயாரிக்கிறது ஆமா ஆமா
ஆமா அது வந்து வாங்கியிருக்கே
ஆமா எங்க அதுல ரொம்ப ஃபேமஸாங்க ரொம்ப அறிமுகமானது
நீங்க எங்கேயாச்சு போய் எங்யா போய்ர்க்கிங்ளா?
நா என்னுடைய இது வந்து அ நா பெறந்ததே குன்னூர்தாங்க. அ ஆமாங்க அதனால எங்களுக்கு அதெல்லா பழகி போன எடோ அதே மாரி நானு வந்து நறையா எடத்துக்கு போயிருக்கே அ பாம்பே போயிருக்கே ராஜஸ்தான் போயிருக்கே. அப்புற வந்து கான்பூர் போயிருக்கேங்
இல்ல ட்ரிப் ட்ரிப்பா போனீங்களா இல்ல
இல்ல எப்டினா தெரிஞ்சவங்க கூட போயிருக்கே ஆமா வேல விஷயமா போயிருக்கே ஒன் மந்த் து இருவது ஒரு டுவெண்டி டேஸு அந்த மார் ரி ஆமா ஆமா நானு வ வந்து ராஜஸ்தான் போனது ஒன் மந்த் இருந்தே ஒரு கல்யாணத்துக்கு ஒ வேல விஷயமாதா ஆனா கல்யாணமு சேந்த மாரி இருந்தது அங்க போயிரு
ரிலேட்டிவ் மேரேஜா
இல்ல இல்ல ஆஃபீஸ்ல வேல செய்யறவங்களோட சேந்து அது போனது ஆஃபீஸு அ பெரியவங்க இருக்காங்கல்ல அவங்களோட ஃபேமிலில கல்யாணம் ஆனதுனால எங்களள எல்லா சேத்து கூட்டிட்டு போனா
இப்போ அங்க ராஜஸ்தான்லா இப்போ இப்போ மேரேஜ் நடந்தா அங்க வந்து ஸ்வீடே கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு இருக்கு கண்டிப்பா
ஸ்வீட்டுங்களா நீங்க வேற ஒரு ஒரு உருளக்கெழங்கு எடு த்துக்குட்டீங்கன்னா அதுல ஒரு பத்து பதினஞ்சு வக சரிங்களா அதுக்கப்புற பன்னீர் இருக்கு இல்லைங்களா அங்கெல்லா வந்து நான்வெஜ்ஜ விட வெஜ் தா நெறயா ஆமா பன்னீர்ல ஒரு நெறயா இருக்கு ஆமா அப்புற வந்து அந்த ரூட் ட்டி வகையில வந்து நெறய வகைகள் ரூமால் ரொட்டி இருக்கு அப்புற இந்த நான் இருக் கோ இ இந்த மாவு வகையிலயே நெறைய இருக்கு சாப்பிடுறதுக்கு வயிறு வேணு
ஆ இதுதா இருக்காது அது
ஆமா எத ஸ் சாப்பிடறது எத விடுறதுன்னு தெரியாது ஏன்னா நீங்க ஒரு அஞ்சு வக எடுத்தாலே உங்க தட்டு ஃபுல்லா ஆயிடு ஆமா இ ஒண்ணு ரெண்டு எடுத்தாலே அங்கு ஒரு முப்பது வகை காலையில காலை உணவுன்னு சொல்லி ஒண்ணு குடுப்பாங்க இந்த கல்யாண டைம்ல அதுவே ஒரு பத்து பதினஞ்சு இருக்கும் ஓ யாருக்கு என்ன புடிக்கணு ஆ சேரிங்
ஆ